ஆ சொல்லுங்க்கா சொல்லுங்க்கா உங்களுக்குமே கால் டக்குனு போக மாட்டிங்குது லேட்டாதா போகுது
அப்டியா போகல நா பண்ணே ஆது போகல செரி தோழி ஆ எல்லா வேலையு முடிச்சுட்டீங்களா கால வேலல்லா
ருக்கோ
ம் ம் ஞாயிற்றுக்கெழமல்லா எங்கியோ வெள்ளலா போவீங்கள
ஆ எப்பவாச்சு எப்பவுமே போறதில
ஆ இல்ல மாதத்துக்கு ஒரு முறையாவுது போவீங்களா குழந்தைல்லா கூப்ட்டு வெளில பயணங்கெல்லா போவீங்களா
ம் ஹ்ம் ஆ என்ன சும்மா இங்கே பக்கத்துலயே லோக்கல்
அ
அ சினிமா இல்லன்னா ஏதாது பார்க்கு அப்டி கூட்டிட் போரது
நாங்களு எங்க வீட்லையு போவோ இல்லனா மாத ஒரு முறை இல்லனா அ ரெண்டு நாளு லீவ் தொடந்து வந்தாலே என்ன பண்ணுவே இந்த பக்கத்துல நீங்க சொன்ன மாறிலா பார்க்குக்கு இல்லன்னா நூலகத்துக்கு அழச்சிட்டு போவே அப்டி ஒவ்வொரு பஞ்சாயத்துலியு நூலகோ இருக்குல்ல
ஆமா
அது மாரி எடத்துக்கு அழச்சிட்டு போவே
ம் ம்
அழச்சிட்டு போய்ட்டு புத்தகோ ஏதாவுது படிக்க விட்டுட்டு பக்கத்துல பார்க் இருந்தா வெள்ளட விட்டு ட்டு இப்டி அழச்சிட்டு வர்ரது ஏன்னா கொழந்தைங்களு வீட்லயே இருந்தா ஒரு மாரி இதாயிடுவாங்கல ம் அதனால வந்து நாங்க வந்து ஸ்கூலு இப்ப லீவ் உட்டாங்கல்ல இப்ப முழாண்டு லீவ் உட்டாங்களா போன வர்ஷத்துல இந்த வர்ஷத்துக்கு அப்ப கூட நாங்க வெளில போய்ட்டு வந்தோ இப்ப கொழந்தைகளுக்கு வந்து ஒரு அனுபவத்த குடுக் இப்பெல்லா நம்ம கொழந்தைங்கள எங்கயாவுது கூட்டு போணு வீட்டுக்குள்ளயே வச்சிகிட்டோம்னா சரி வராதுல்ல
ம் அதுவு இப்ப உள்ள பசங்க என்ன ஃபுல்லா ஃபோன் தா
ஆமா
ஃபோன் ஃபோன் ஃபோன் ம் ம் ம்
இதுதா நடக்குது
ஆமா இது அவங்களுக்கு பழகிருது அது எவ்ளோ டேஞ்சர்ங்கிறது தெரிய மாட்டேங்குது
இப்ப அவுங்க அவுங்க கொழந்தைங்க பாப்பாங்களா
அது ஃபுல்லா ஃபோன்லயே தா இருக்
எங்க வீட்ல கொழந்தைங்களுக்கு தனியா நாங்க ஃபோன் குடுக்க மாட்டோ ஏதாவது சந்தேகோ
ம் ம்
படிக்கணு அப்டின்னா ஃபோனு குடுப்போ மத்த நேரத்துல செத்த சாயந்தரமா ட்யூஷன் எல்லா போயிட்டு வந்து செத்த ரெஸ்ட்டு அலுப்பா உக்காந்து இருக்கிற நேரத்துல ஒரு பத்து நிமிடம் வந்து ஏதாவது தமிழ் கதைகள் நீதி கதைகள் ஏதாவது வச்சு குடுப்பே
ம்
மத்தபடி நா வந்து ஃபோன் குடுக்க மாட்டே கேம் வெளயாட்றதுக்கோ சா அந்த ரீல்ஸ் எல்லா பாக்குறாங்கல்ல வலைத்தளங்கள்ல
ஆ ஆமா ஆ
அதெல்லா குடுக்க மாட்டே எங்க எங்க வீட்ல எங்க சாரு அவங்களுமே குடுக்க மாட்டாங்க ஃபோனு ரெண்டு பேருமே ஆளுக்கு ஒரு ஃபோன் வச்சிருக்கனால வீட் லனு ஃபோனு இல்ல செல பெற்றோர்கள் என்ன பண்றாங்க
ம்
கொழந்தைகளுக்கு வீட்ல இன்னொரு ஃபோன் வாங்கியே வச்சுட்றாங்க
ஆமா அதுக்கு தனியா வேஸ்ட்டு செலவு
அது புள்ளைகள நம்மளே கெடுக்கற மாரி ஆயி
கெடுக்குற மாதிரி தா கண்டிப்பா
ஃபோனே பாக்க கூடாது
ம்ம்
அதுவு சமூக வலைதளங்கள்ல நல்லதாவா வருது எது
ஆ ஆமா
அதாவது வயது மீறிய அனுபவங்களு காட்சிகளு அதுல வருது அத வந்து இந்த கொழந்தைங்க பாக்கும்போது அந்த வயசு கொழந்தைங்க எப்டி இருப்பாங்க சொல்லுங்க
ஆமா
எனக்கு பத்து வயசுல தெரிய வேண்டிய விஷயத்த அஞ்சு வயசுலேயே சொல்லி குடுத்துட்டேன்னா அப்ப கொந்தைங்களோட வளர் ப்பு வந்து சரியா இருக்குமா சொல்லுங்க
ம் ஹூம் தப்பாதா போய் முடியு
அதனால வந்து வலைத்தளமே ஆபத்து தா நம்மளுமே யூஸ் பண்றோன்னா நமக்கு மட்டுமே அ தெரி அது எப்டி யூஸ் பண்ணணு எப்டி யூஸ் பண்ணக் கூடாதுன்னு இருக்குல்ல
ஆமா கண்டிப்பா கண்டிப்பா
அது மாரி கண்டிப்பா பண்ணணு அதே மாரி கொழந்தைகளுக்கு வந்து ஒவ்வொரு பெற்றோரு அந்த பேரண்டிங் கண்ட்ரோல்ன்னு இருக்குல்ல ஃபோன்லே அத கூட ஆன் பண்ணிட்டாங்கனா கூட தேவையில்லாத வீடியோக்கள்லா வராது அதுல
ம் ம் ம்
அதுலேந்து நம்ம கொழந்தைங்களுக்கு சில விஷயங்கள் சொல்லி குடுக்கலா இல்ல
சொல்லி குடுக்கலா ம்
ம். பார்க்குக்கு எல்லாமே வெளில அழைச்சிட்டு போனாலு பசங்களோட வெளாட்ணு அதுங்க அழச்சி கொண்ட வுட்டுட்டு நம்ம ஒக்காறதுக்காக அழச்சுட்டு போறது கெடையாது அங்க போனா பழக்க வழக்கங்கள் கெடைக்கும் அப்னோ அவங்களோட அம்மா இருப்பாங்க மற்ற கொழந்தைங்களோட அம்மா அவங்களுக்கு ஒரு எப்டி சொல்றது ஒரு நட்பு வட்டாரத்துல நம்ளோட ஆ நம்மளோடது தா வந்து சரண் பெருசாயி
சொல்லுலா ம் ம் ம்
வீட்டுக்குள்ளயே இருக்குறதுனால என்ன ஆகப் போதுனா குழந்தைகள் மூலமாதா ஒவ்வொரு பெற்றோருமே வந்து கண்டிப்பா இன்னைய சூழ்நிலைக்கு வெள்ல வராங்க அப்பெல்லா வந்து குழந்தைகள் தா பள்ளிக்கி போனாங்க பெற்றோர்கள் வீட்ல இருந்தாங்க இப்ப தோ க கா இப்ப வந்து கட்டாயமா வந்து ஒரு கொழந்த வந்து ஸ்கூல் போகுதுனா அம்மா அப்பாவு ரெண்டு பேரும் வெளில வந்தே ஆவணு அது வந்து பெற்றோர் கூடமா இருக்கலா இல்லேன்னா அவுங்க ஆட்டோவுல ஏறி க்கும் போது கூட கொண்டாந்து ஏத்தி வுட்லா இல்ல கொஞ்சோ நடந்து ஒரு நாள் அழைக்க வர முட்லன்னா கொழந்தைகள் நழைக்க வறாங்க இதுனால வந்து ரிலேஷன்ஷிப் உறவுகள் வந்து மேம்படுத்
ம் ம் அமல் ஆமா
செல பேரு என்னதா இருந்தாலு வீட்ட விட்டு வரமாட்டாங்க அழைக்க எல்லாத்துக்குமே ஆள் வச்சு இது பண்ணுவாங்க அது மாரி இருக்கதுனால ஒரு பெற்றோரோட கவனோ வந்து கொழந்தைங்கள்ட இருக்
இருக்காது தெரியாது புள்ளைங்கல்லா பண்றாங்கன்னு கூட நம்மனால கவனிக்க முடியாது
அதாவது ஸ்கூல் விட்டு வரும்போது இந்த புள்ளங்க வந்து என்னோட வாகனத்துல ஏர்ற கொழந்தைகள ஏறும்போது என்ன நடந்துச் வண்டில போம்போது லெப்ட் சைடு போணு ரைட் சைடு போணு இண்டிகேட்டர் போடணு இந்த பக்கோ போகணுமா இங்க கூட்டமா இருக்குமா ஃபேக்ல வண்டி வருதுமா ஏன்னா நம்ம கவனோ நம்ம அந்த செயல் நம்ம என்ன செய்றோமோ அதா கொழந்தைகள் செய்யு இல்லயா
ம் ஆமா ஆமா
அதுனால வரும்போது எங்கிட்ட ஏ கொலந்தைகள் எதும் பேச மாட்டாங்க வண்டில ஹெல்மெட் போட்டு வரனா பாத் பத்தரமா போறோமா பொயிட்டு வீட்ல எறங்கனதுக்கு அப்பறோ ஃபேக் எல்லா தூக்கி வச் வச்ட்டு ஒரு ஒரு இருவது நிம்ஷோ ஒக்காந்துருவே
ம்
ஒக்காந்துட்டு ஸ்கூல்ல என்ன சொன்னாங்க மிஸ் என்ன சொன்னாங்க உனக்கு என்ன சொன்னங்கன்னு எதாவது ஒன்னு திங்கிரதுக்கு ஒண்ணு கையில வச்சுட்டு மடியில வந்து உக்காந்தாங்கன்னா ரெண்டும் வந்து எல்லாத்தையு ஒப்பிச்சிரு இது இது பண்ணணு இது பண்ண கூடாதுன் சொல்லிட்டம்னா வச்சுக்கங்ளே
ஆமா
அதையு சொல்லிடுங்க யார்டையு எதுவு வாங்கி சாப்டியா இன்னைக்கு நா கேமரால ஸ்கூல்ல பாத்தே யார்ட்டையு எதுவு சாப்ட்டுட்டு இருந்தே அப்புடின்னா நீங்க பாத்தீங்களாமா நா ஒண்ணும் வாங்கியே சாப்புல்லமா ஒரே ஒரு சாக்லேட் மட்டுந்தாமா ஏ ஃப்ரெண்டுக்கு பர்த்டேன்னு குடுத்தாங்க வாங்குவேன் சொல்லிடு
ம் ம் ம்
அது வாங்கிருக்கா என்னன்னு தெரியாது செல நேரத்துல இந்த மாரி கேக் கும் போது ஒரு உண்மைகள் சொல்லலா
ம் ம் ஆமா
அதுனால கொழந்தைங்களோட கண்ப எல்லா நேரமு நம்ப வந்து எண்ணய ஊத்திகிட்டு இருக்க முடியாது
கண்டிப்பா
இப்ப தே தினசரி செய்ய வேண்டிய செயல கொஞ்ச செஞ்சம்னா சில விஷயங்க கொலத் கொழந்தைங்கள வந்து பெற்றோட்ட வந்து மறைக்காம சொல்ல கத்துக்கனு
ஆ ஆமா
இல்லையா நீங்க அந்த மாரி எதுவு சொல்லி குடுத் எங்காவது உங்க கொழந்தைங்களுக்கு இப்ப குடுத்தது பகிருவாங்களா
இல்ல நம்ம அப்டி எல்லா இல்லக்கா இல்ல எல்லா பெரிய பிள்ளைங்க அவுங்களுக்கே தெரியிற அளவுக்கு வந்துட்டாங்கல்ல
தப்பு
ம்
பெரிய புள்ளைங்களா இருந்தாலு மெச்சூரிட்டின்னு ஒண்ணு இருக் கு சில விஷயங்கள வந்து தாயிட்ட வந்து சொல்லணுங்குற விஷயோ இருக்கு அம்மா இன்னைக்கி ஃப்ரண்டோட போறோம்மா இங்க போறோம்மா இங்க வாரோம்மா அப்டிங்றத பதிவு பண்ண கூடிய விஷயம் வந்து கட்டாயமாயிட்டு இருப்ப இப்ப உள்ள நடைமுறைக்கு அப்பல்லாம் வந்து என் எதுவுமே பண்ணாட்டியும் ஒரு ஆண்கள் கிட்ட பேச முடியாது நின்னா திட்டுவாங்க பேசுவாங்க ஆனா இப்ப என்ன பண்ணுது குழந்தைகள் ஆ மாலை வகுப்பு நேரத்துக்கு போற சொல்லிட்டு வகுப்புக்கு தான் போகுதானு சந்தேகமா இருக்கு
தெரியாது
பெற்றோர்கள் நம்ம நம்பி அனுப்புறோம் ஏ வாடி டியூசன் இன்னைக்கு போய்க்க வேணா அப்புடின்னு சொல்லிட்டு கொழந்தைங்கள உசுப்பேத்தியும் அழைச்சிட்டு போற பிள்ளைங்க இருக்காங்களே
ஆமா
அதுக்காக சொல்றேன் நீ போனியா டியூஷன் போனியா யாரோட போன என்ன பண்ண இன்னைக்கு போனோமா நம்மதான் பண் போடணும் நம்ம பாக்கணுங்கிற கடமையில வந்து நம்ம கரெக்டா இருக்கணு
கண்டிப்பா
ம்
ஆமாக்கா
எ ஏன்னா இப்ப எதுக்காக சொல்றேன்னா பெண்கள் விழிப்புணர்க்காக தா சொல்றேன்
ஆ ஆ
பெண்கள் விழிப்புணர்வு வந்து இப்ப நாடு முக்கியமா போறதுக்கு ஒரு அடித்தளமா வீணா போறதுக்கு காரணம் வந்து பெண்கள்னே வச்சுகோங்க ஆண்கள கொற சொல்லல நா பெண்கள் சரியான நேர்த்தியான உடைலயும் நேர்மையிலயும் பா இன்னும் பெண்கள் வந்து இன்னும் சரியா இல்ல அப்படி ஒரு சில பெண்கள சொல்றே எல்லார்
அம் ஆ
அவங்கல்லா சரியா இருந்தா எனக்கு என்னமோ மத்த ஆண்கள் வந்து சரியா இருப்பாங்க
சரியா இருப்பாங்கன்னு இருக்கு ம்
வாக்குவதும் அளிப்பதும் வந்து பராசக்தின்னு சொல்லுவாங்கல்ல
ம் ம்
அது மாரி நம்ம கையிலதா இருக்கு
ம் ம்
நம்மதா வந்து அதை என்ன பண்ணணும்னா செயல்முறைப்படுத்தி கொண்டு வரும் போது நம்மோ ஒரு டிரெஸ் நல்ல பண்ணாதான நான் ஒழுங்கா டிரெஸ் பண்ணாதா ஷால் போட்டு ஒழுங்க பண்ணாதான் என்னோட கொழந்தை அதே மாரி வருவா
சரியா இருக்கு ம்
ஆ அந்த வயசுக்கு இப்ப நம்மளே சால்போடாம அப்படி போகும்போது என்ன ஒண்ணு போட வேண்டிய இல்ல போல ம்
ஆமா அப்டி ஒரு நெனப்பு தா வரும்
அதுதா அத வந்து பெற்றோர்கள் வந்து யாருக் கொழந் சொல்லி கொடுக்குறாங்களானு தெர்ல சில கொழந்தைங்கள் லா அ கல்லூரி வகுப்புக்குலா போகும்போது வெளியில சென்னை சைடு இருந்தாலும் பரவால்லனா ஏன் பரவால்ல ஒரே ஒரு துப் பட்டா போடுறனால என்ன‌ ஆக போறது
ம் இல்ல இல்ல அது வந்து ஆமா அப்படிதா யோசிக்கிறாங்க
இதுங்க ஒரு பேக்க மாட்டிக்கிட்டு இன்னொரு பேக்ல வந்து ஃபுல்லா மேக்கப் அயிட்டத்த சுமந்துட்டு வர்றவங்க ஒரே ஒரு சாலு எவ்வளோ வெயிட் ஆக போது அது போட முடியல
முடியாதா ம்
அது எதுக்காக போடுறோ
ம் புரியில
வீட்ல இருக்குற பெற்றோர்கள் வந்து பெரு உண்மையா யாரு இப்ப இருக்றாங்க அது நாகரிகமான உடையா இருந்தா கூட நல்லா இருந்துச்சு மத்தவங்க கண்ணுக்கு அ அசிங்கமா இல்லன்னா ச அந்த டிரெஸ்ஸ வந்து ஷால் போடாம கூட போட்டுக்கலா உடல் வாகுல பொறுத்தவர
ம்
உடல் வாகுமே வந்து சில பிள்ளைங்க முதுகு வலில நல்லதே சாப்புட்றது இல்லைங்க இது இது இதுன்துங்க ட்ரெஸ்ஸிங் ஸென்ஸ் சுத்தமா கெடையாது சாப்பாடு எது கெடையாது பசங்களுக்கு
ம் ம் ம்
அப்டிங்கும்போ சில விஷயத்த நம்ம கண்டிப்பா சொல்லி கொடுக்கணு பெத்தவங்க பாத்து
கண்டிப்பா கா இப்ப உள்ள இதுக்கு தேவ
இப்ப ஏனா பெரிய பிள்ளைங்கள் ஆயிச்சன்னு நம்ம வந்து கண்டுக்காம விடக்கூடாது சின்ன புள்ளைங்களு நம்மள்ட்ட பகிற்வாங்க அம்மாங்குற உணர்வுல பெரிய புள்ளைங்கள்ன்னா நம்ம ஃப்ரெண்டு கொழந்தைங்களுக்கு பசங்களுக்கு என்னைக்கா இருந்தாலு நமக்கு கொழந்தைங்க இப்ப வந்து நமக்கு அவங்க வந்து ஒரு காலேஜ்ல படிக்க ஒரு ஃப்ரெண்டு் மாரி பிள்ளைங்க பெரிய பிள்ள ஆயிருத்துங்கன்னா உங்களுக்கு அந்த வாய்ப்பு வந்து சீக்கிரமே வந்துட்டு
ம்
எனக்கு இன்னு வர்ல எந்த கொழந்தைகள் மழழை பருவத்துலயே இருக்காங்க
ஆவா ஆஹா
இப்ப உங்கள்ட ஷேர் பண்ணுவாங்களா கொழந்தைங்க
ஆ சொல்லுவாங்க சில விஷய நா ச திட் டுவ அப்டிங்குறதுனால சொல்ல மாட்டாங்க
நானு சில நேர திட்டுவேன்னு சொல்ல மாட்டாங்க திட் டுவேங்கிற எடத்துல அது வந்து அந்த விஷயத்த வந்து கண்டிப்பா வேற ஏதாது தப்பான விஷயங்களா இருந்தா கூட திட்டுவாங்கன்னு அப்டியே வுட்ருவாங்க அந்த விஷயத்தையு நம்ம பதிவு பண்ணி சொல்லணு ஒரு பெற்றோரோட கடமல்ல
ம் ம் ம்
செரி தோழி நம்ம அடுத்த பதிவுல அத பத்தி பேச்லா தோழி
ஆ சரிங்கக்கா
ஆ நன்றி தோழி
ம் நன்றி கா
ம் வரேக்கா